ழி
ஹலோ வணக்கம்மா
அ வணக்கம் தோழி நல்லார்க்கீங்ளா தோழி
நல்லார்க்கேம்மா நீங்க நல்லார்க்கீங்ளா
நல்லார்க்க வீட்ல எல்லாரு நலமாருக்காங்ளா
எல்லாரு நல்லார்க்காங்கம்மா உங்குள்க்கு வெப்பம் கொட கொறஞ்சிருக்கா
இல்ல தோழி இன்னு அதிகமாதா ஆயிருக்கு
அக்னி நக்ஷ்த்திரொகூட முடிஞ்சுட்டது மறுப்டியு ஏ அந்த அளவு அக்னி நச்சத்ரல்லா முஞ்சுட்துல்ல
முடிஞ்சுட்டு தோழி இப்ப பாத்தீங்ன்னா அக்னிநட்சத்திர முடிஞ் ஞ்சு இந்த ஜூன் மா ஜூன் இ ஆகஸ்ட் முடியுமே அதிகமாதா இருக்குன் சொல்லிர் ஜூன் மாதம் ரொம்பவே அதிகமாருக்குன்தா சொல்லியிர்க்காங்க வெப்பம் அ இப்ப பத்தாததுக்கு ப அ இல்ல தோழி நறைய எடத்துல்லா பாத்திங்கன்னா மழ பேஞ்சுதா இருக்கு இங்க ஒரு மழையு இல்ல பதினோரு மணிக்குதா வெயில்ல்லா காமிக்குங்கறாங்க இங்க எட்டு மணிலர்ந்து ம வெயில் காம்ச்சுடுது பத்த பாத்ததுக்கு நம்மளுக்கு பன்னெண்டு ஒரு மணிக்கு தா வேலை ஏதாவது முக்கியமான வேலைக்கு வெளியிலப் போ வேண்டியதா இருக்கு தாங்க முடியல தோழி ம் இத்
அந்த நேரத்துல சமைக்கிறதுக்கு தா கிச்சன்ல தாம்மா அத்
ஆமா ஆமா தோழி ரொம் முடியலதா தோழி ரொம்ப கஷ்டமாருக்கு புள்ளயை கொண்டு போய் பள்ளியில விட்டுட்டு திரும்பி வந்த மூன்ற மணிக்கு போறோ அழைக்க போறோம்னா அவனுக்கு மூன்றைக்குல்லா வுட் ட்ருவாங்க அழைக்க போறோன்னா அப்படியே எதிர் வெயில் ரொம்ப அது ஏதோ பண்ணது தோழி ரொம்
இல்லாம இப்ப வந்து ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா அத பத்தி யாருமே யோசிக்க மாட்டேன்றாங்க பாத்திங்களா மத்த இடத்துல எதுக்கு குளிர இதுவா இருக் க்கு நம்ம இருக்கிற இடம் எதுக்கு அப்படின்னா நா வந்து எய போன வாரோந்தா நா மகாபலிபுரம் சென்னை இந்த மாரி வந்துட்டு போனோ ப் கண்ணுக்கு எட்டுன தூரத்துக்கு செடியே தெரிய மாட்டேந்துமா மொத்தமா செடிய வெட்டிட்டு பெரிய பெரிய பில்டிங் வந்துட்டு இன்னு வெப் ப்பவு கொறைய சொன்னா எங்கந்து கொறையு நம்ப இ அதுவு இருக் க்கணு இச் செடிங்களு இருக்கணு நீங்க பில்டிங்கு வச்சுக்கிட்டீங்கன்னா ஆ உங்களுக்கு ஓரளவுக்கு வெப்பம் குறையு இல்லையா
ஆமா தோழி
நாங்க இருக்கிற எடம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா செடிங்க தாமா இருக் க்கு எந்த அளவுக்கு வெ அதிகமா வெயில் இருந்தாலுமே சரி ஆ இந்தத் சென்னை இந்த மாரி எல்லா இருக்காது எப்படா நம் ப ஊருக்கு போவோ அங்க எங்கேயாவது வந்தவங்க கிட்ட எது
மே பத் தீங்கன்னா எங்க இது இப்ப சுத்திரு செடி தா இருக்கு மரோ செடி ஆனா அந்த வெயில் தாக்கத்துனால அதுவுமே என்னமோ அமைதியா இருக்கு ஆ மாலை நேரத்தில கொஞ்சோ ஒரு ஏழு மணிக் க்கு மேலே கொஞ்சோ காத்து வீசுது அப்பையுமே அந்த காத்து பத்தல இதுல வேற பத் தீங்கன்னா நாங்க வீடு வேற வேல செய்யறதுனால வாடக வீட்டல வந்து இருக்கோமா செரி நம்ப குளிர் சாதனம் போடலாம் அப்டின்னா ஒரு மா ஒரு மாதத்திற்கு எதுக்கு குளிர் சாதனம் அங்கிருந்து கைட்டி இங்க எடுத்து வந்து மாட்டவே அவ்ளோது கேக்குறாங்க அவங்களுக்கு ம்ச் அது எதுக்கு தேவயில்லாம் நம்ம சொல்லிட்டு நம்ம செரி ஜூன் மாதம் தான் வந்து விட்டதே நம்ம கொஞ்சோ கொறைஞ்சிரு நம்ப ம்ச் அ கொஞ்ச அப்படி இப்படினு இருந்துட்டு கிளம்பிடலா அப்டின்னு பாத்தாக்கா எங்களால சுத் தமா முடியில ஆ இருக்கவே முடியல சுத்தமா
ஏனா இந்த வெப்போ என்ன தெரியுமா மா பண்ணுது நம்பள வந்து ஆ அடுத்தவங்க மேல நம்ப கோவோ வேற காட்டிடுறோ நம்ப
ஆ அந்த அளவுக்
வெருப்பு வருது ஆமா ஆனா நா ஏனா நா எ நா எங்க ஊர்ல இருக்கும் போது எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது நா அந்த மாரி எங் நாத்தனார் ஊருக்கு அந்த மாரி போகும்போது அங்க அதிகமா இருக்கு என்னால தாங் கவே முடியாது யாராவது ஏதாவது கேட்டா கூட எரிச்சலாருக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல கூட பிடிக்காது அந்த வெயில் காரணமாவே எனக்கு அதனால அ வெயில் காலத்திலயே என்ன கூப்பிடவே கூப்டாதீங்க யாரு அப்டின்னு சொல்லிடுவே நானு
முடியல தோழி இதப முடியலல தண்ணி குடிச்சாலுமே பாத்திங்னா தண்ணி ம்ச் குடிச்ச மாரியே தெரியலன்னு சொல்லிட்டு நா அந்த குளிர்சாதன பெட்டியில வச்சு வச்சு வச்சு வச்சு குடிச்சி உடம்பு முடியாம தா போணுச்சு அப்பாடி செரி சீக்கிரமா மாத்திரைய போட்டு சரி பண்ணிட்டு திரும்பி குடிக்கணுதா தோணுதே தவிர்த்து ஐயோ வலி வருமே என்ன கஷ்டப்படுவோமே அப் டி தோண மாட்டேங்கிது இப்ப வெளியிலயே போ றோ கொஞ்ச நேரொ ரேஷன் கடைக்கி போயிட்டு வர்றதுக்குள்ளாரயே முடிய்ல தோழி ஆ எங்கையாது ஜூஸ் குடிக்லாமா ஏதாவ்து குடிக்லாமா அப்
அ ஆமா அ இருக்கு ம் அதாமா இந்த நேரத்துல வந்து வெளிய எங்கையாவ்து போணு அப்டின் சொன்னாலுமே செரி ரொம்ப கஷ்டமா இருக் க்கு ஏதோ லீவு கெடைக்கற்தே இந்த ஒரு மாதொந்தா இந்த ஒரு மாதமு நம்ம வந்து வெளிய போக முடியாம இருக்கு இந்த வெயில் காரண ஆ யாருமே வெளிய சுத்தறதே கடையாது அதே மாரி மழையு அதிகமா வரு துமா யாராச்சு அந்த மழய கூட தாங்க முடிய மாட்
தாங்க முடியில ம் ஆனா இப்ப சொல்லிருக் காங்க தோழி நவம்பர் முடியுமே செல பேர் சொல்றாங்க எனக்கு தெரிய்ல நவம்பர் முடிய்மே பாத்தீங்கன்னா இந்த வெயில் தாக்கொ இருந்துக்குட்டுதா இருக்கு அப்ப அ மாறி மாறிதா வருது அப்டிங்கிறாங்க அது எந் தளவுக்கு உண்மனு எனக்கு தெரியில ஆனா ஆகஸ்ட் முடியும் போட்டு தாக் கிடும் தா சொல்றாங்க ஆனா முடிய்ல தோழி ரொம்ப வறச்சி காணப்படு அப்டின்லா சொல்றாங்க
அ அ அ ஆ வீட்ல இருக்குறவங்களுக்கே நம்மளுக்கே கஷ்டமா இருந்தா வெளியில வேல செஞ்சு ட்டு வராங்க அவ்ங்க எவ்ளோ கஷ் ட்டப்பட்றாங்கம்மா
ரொம்ப கஷ்டொ அதுவு அதெல்லா இந்த சித்தாள்லா வேல செய்ய எவ்ளோ தொ கஷ்டமா இருக்கு வீட்டு வேல பாக்குறவங்களா அவ்ளோ பாவமாதா இரு க்கு என்ன பண்றது
இல்லமா நா பாத்துருக்க கடையில கட போட்டு உக்கார்றவங்க கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தா உக்காந்துட்ருக்காங்க அந்தளவுக்கு அவ்ங்க தா ஆனா முடிய்ல இன்னு நம்ப ஓட்டி தான ஆவ்ணு இந்த வாழ் க்கைய எதோ ஒண்ணு சம்பாதிச்சுதா ஆகணு அப்டின்றதுக்காக அ எல்லாத்தையு தாங்கிட்டு இருக் காங்க வெலவாசிய பாத்தீங்கன்னா எதுக்குதா இந்த ஆ மனுஷ பண்ற மாறி இருக்கு எத சம்பாதிச்சாலுமே நம்ளுக்கு பத்தவு மாட்டன்து
எ எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச காய்கறி காரு ஒருத்தர் இருக்காரு காலைல அஞ்சு மணிக்கு வந்து எல்லாத் தியு ரெடி பண்ணி வெச்சுட்டு அவரு வந்து க செல ஹோட்டலுக்குலா அனுப்புறத்துனால இந்த மாரி எடுத்து வச்சுட்டு காலைய்லயே வந்த்ருவாரு அஞ்சு மணிக்குல்லா வந்துட்டு வு அங்கேயேதா இருப்பாரு மதியத் க்கு அங்கயேதா சாப்பாடு வரு அங்கேயேதா சாப்டுவாரு நைட்டு எட்ர மணிக்லா மூடிடுவாரு காலைல வரோன்னே இப்போ பாத்தீங்கன்னா அவரு என்னால முடிய கட கடன்னு வாங்கிட்டு போங்க எல்லா முடில முடில அத மட்டுந்தா சொல்றாரு ஏன்னா அந்த ஷீட்டு போட்டு தா கொஞ்சொ ம் பாத்தா ஒரு மணிக்கில்லா மூடிட்டு ஓடிர்றாரு ஒரு மணிக்கி போனார்னா நா மதியொ கடையாதுங்க மின்னாடி மாரி இன்னம்மா அஞ்சு மணிக்கு மேல வாங்கங்க இன்னம்மா அப்பதா கட தொரப்பன் சொல்லிட்டு பேய்றாருங்க
அதாமா நாங்களே இந்த மாரி ஒரு எடத்துக்கு போம்போது அப்டிதா நெனப்போ நாம எவ்வளவோ ஆ புண்ணியம் பண்ணியிருந்தாதா நம்ப எட்த்துல இரு க்கோ இங்க இருக்குறவங்க இந்த வெயில் தாக்கத்துல ரொம்ப பாவம் பண்ணிருந்தா தா இங்க இருக்க முடியு அப்பின்னு போனவரோ கூட நானு எ வீட்டுக்காரரு பேசிட்டு தா வந்தோ நாங்க அந்த அளவுக்கு அதி கமா யாராவது ப பசி கூட எடுக்க‌ மா டிந்தந்தமா எவ்ள முடிய மாட்டேங்குது
பசிக மாட்டது தா நீங்க சொல்ற மாறி கொஞ்ச ஏதாவது ஜில்லுன்னு குடிச்சிட்டு படு லா அப்டிதா தோணுது தவித்து இது தலைவலி அதிகமா வருது
ஆமாம்மா முக்கியமா ஆமாம்மா கண்டிப்பா அது கண்டிப்பா எல்லாருக்குமே தா சொல்றாங்க நா இப்ப வரையலயு பேசினவங்க எல்லாருமே தலைவலி அதிகமா இருக்கு ம் அப்டின்னு தா சொல்றாங்க
நேத்தி காலையில எல்லா பாத்தீங்கன்னா என்னால பேச முல்ல ஐயோ பேசணுமே நம்மளு ஒரு இது வச்சிருக்குமே பேசினாதானே நம்ம ஏதாவது நாலு இது பாக்க முடியு புள்ளைக்கு அப்டின்னு சொல்லிட்டு பேசலானா ஒத்த தலைவலி தோழி முடியல சுத்தமா முடியல பைய வந்து பஸ்ட் ஸ்டாண்டேட் படிச்சிட்டு இருக்கான் தோழி ஒன்னாது ஒரு பையன் தா ஒரு பைய தா ஒன்னாது தா முடியல ஆனா சுத் சுத்தமா ம் கொண்டு போய் வுடுறோ கொல்றோ அவருக்காக தா ஆனா தலவலி போட்டெடுக்குது
ஆ மொதல்யே அவங்களுக்கு காலையிலேயே செஞ்சு குடுத்துர வேண்டி தானேம்மா
ஆ எல்லாமே செஞ்சு குடுத்துருவே தோழி அதுக்கப்பற வேற வேல பேங்க் வேல ஏதாவது ஒரு வேல வந்துட்டு தானே தோழி இருக்கு
ம் அப்டி அதுவு கரெக்ட் தா ம் என்ன சொல்ற ஒரு அடியா அப்ப விட் விட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்
ம் இல்ல காலையிலே மதிய சாப்பாடு எல்லாமே செஞ்சு கொண்டு போய் வுட்டுந்துடுவே அதுக்கப்பறோ கொஞ்ச வேலைல்லா நா தா பாப் இருக்குற மாறி இருக்கு வெளி வேலையில யா அதனால நம்ம அலையற மாறி தா இருக்கு அதுவு கொஞ்சோ உள்ளார வந்திருக்கோ தோழி வீடு வேல செய்யறதுனால வேற எங்கேயு கெடைக்கலன்னு சொல்லிட்டு கொஞ்சோ உள்ளார வந்ததுனால கடை மொத கொண்டு நாங்க வெளில தா போய் வாங்கற மாரி இரு
நாங்க இருக்குறது ஒரு டவுன் தாம்மா நாங்க சிட்டியில கெடையாது சிட்டில இருக்கிறவங்களுக்கு தா ரொம்ப கஷ்டோ நாங்க டவுனு அப்டின்றதுனால நாங்க எங்கேயாவது போணுன்னா நடந்தே போய்ட்டு நடந்தே போய்ட்டு எல்லா பண்ணிட்டு வந்துருவோ அது போறதுக்கு கூடோ எனக் எனக்கு சில நேரம் கஷ்டமா இருக்கு இந்த வெயிலுக்கு பயந்து ட்டு அவ்ளோ தூரம் நடந்து எங்க கரெக்டா ஒரு பதினஞ்சு நிமிஷம் முடிக்கும் நடக்கறதுக் கு அதுக்கே கஷ்டமா இரு இப்ப இந்த சிட்டியில இருக்கிறவங்க நீங்க இப்போ எது வாங்கணும்னு நெனைச்சாலுமே சரி நீங்க கொஞ்சோ பஸ் ஏறிதா போனு சிட்டில இருக்கறவங்க
ஆமா ஆ வண்டியில போய தா தோழி வாங்கணு நடந்து போயெல்லா வாங்க முடியாது அதனால
பாத்தா நம்ம எந்த பயணமு வே ண்டா வீட்டோட இருந்தலா அப்டின்னு வீட்லயே இருந்துலா
எல்லா அவஅவ வெயில் தாக்கத் தினால ஏதாவது சின்ன கேப் கிடைச்சா விட்டு போயிடலாமா அப்டின்னு தா பாக்குறாங்க எல்லாருமே சந்து புந்தல போயிரலா அப்டி தா பாக்குறாங்க முடியல
அதா அந்த மாதிரிதா இருக்காங்க எல்லாரு ஆ ஓ திரும்ப எடோ விட மாட்டேன்றன்றாங்க நா ஒரு எடத்துல பாத்தே அம் அம்புலன்ஸ் கூட எடோ விட்ட மாட்டேறாங்க ஆமா அந்த அளவுக்கு இப்போ என்ன என்னடா இந்த மாதிரி ஒரு மோசமான நிலமையில ஏன் இருக் கணு எல்லாரு என்னதா ப்ரோ எல்லாமே வசதிகள் இருந்தாலுமே சரி ஜனதொகை அதிகமாயிட்டே வருதுமா அதனால நான் அ என்ன வசதி பண்ணி கொடுத்தாலுமே அது யாராலயு கண்ட்ரோல்
கண்டி கண்டிப்பா அவங்க அவங்க அவங்க அவங்க வேலைய பார்த்துட்டு போயி தேரு நாங்க எது நடந்தாலு சரி பாக்குறது இல்ல
ஆமா ஆமா நம்ம ஒரு இப்போ எல்லா இடத்துலயுமே அப்டிதாமா இருக்கு இருக்காங்க இப்ப நா வந்து எங்கேயாவது போனன்னா ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க கியூல நிற்கணும்னா நா கண்டிப்பா பின்னாடி கியூல தா நிப்பே ஆனா நம்ம பின்னாடி வர்றவங்க அது இருக்க மாட்டேன்றாங்க கொஞ்சோ கொஞ்சோ ஆ தள்ளி தள்ளி பின்னாடி போயிட்டு ட்டு அவங்க அந்த மாதிரி வந்துறது அந்த மாதிரி பண்ணுவாங்க ரேஷன் கார்டுக்கு ரேஷன் கெடைக்கு
ஆ அதை சொன்னீங்க கரெக்ட் இடிச்சு தள்ளி விட்டுட்டு முன்னாடிதா போவ பாக்குறாங்க கண்டிப்ப
ஆமா அதா அப்டி எல்லா பண்றாங்க நம்மளால அந்த மாதிரி இரு
அது நம்ம என்ன பண்ணுவோ ஆ நம்ம என்ன பண்ணுவோ நம்ம இடிக்க மாட்டோ நா வந்து போய் பின்னாடி இருக்கு
ம் அதாமா ஆனா எத்தனை பேருக்கு நம்ம பின்னாடி பின்னாடி போயிட்டே இருந்தா அ நம்ம எப்ப அது கொஞ்சோ எரிச்சலா கோ ஏன் நம்ம்ப ஃபாலோ பண்றாங்க மத்த வங்க ஏ ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க அப்டின்னு
அங்கயே இருக்கட்டு கண்டிப்பா தோழி நறையா இன்னு பகிர்வோ தோழி நிறைய பேசுவோ தோழி நன்றி தோழி